ஹலோ ஆ சொல்லுமா ஹலோ கேக்குதாமா
ஆ இப் ஆ இ இப்பதான்க்கா கேக்குது
ஆ செரிமா செரிமா ஆ கேக்குது கேக்குது
ஆ ஓகேக்கா என்ன பண்றீங்கக்கா கால்ல என்ன சாப்பிட்டீங்க ஆ இல்லக்கா அம்மா வீட்டுக்கு போனங்க்கா வேற எங்கு வெளியில எல்லா போலக்கா நா மாமியார் வீட்டு ல ஒரு ஒன் வீக்கு அம் ஆ ஆமாங்க்கா
அம்மா வீட்ல இருந்து எங்கயு போலயா
ஆஹ இல்லக்கா வெளியில எங்கேயுமே போல அக்கா அக்கா அக்கா பசங்களா வந்தாங்களா வே வீட்லயே கரெக்டா இருந்துச்சி
ம்
தம்பி பொண்ணுக்கு வேற ஆ ஆமாக்கா மயிலாடுதுறை தா
அந்த சைடு தீம் பார்க் ஒண்ணு இருந்து இருக்குல்ல
தீம் பார்க் கும்பகோணம் சைடாக்கா மயிலாடுதுறைல எதுவு இல்லிங்களே
நாங்க வந்து அந்த சைடு தா வந்தோம் எ ஏதோ ஒரு தீம் பார்க்கு பேரு மறந்து போயிடிச்சு மாயவரம் சைடு தா போனோ தீம் பார்க்கு தா போனோம் அங்க ஒரு தீம் பார்க் ஓபன் பண்ணியிருந்தாங்கனு சொல்லிட்டு போனோம்
ஆஹ் இப்ப ரீசண்டா
ரீசண்டா இல்ல அது ரொம்ப நாளா இருக்கா இப்ப ஒரு செம கூட்டம் இப்போ ரீசெண்டா நல்லா டெவலப் ஆயிட்டு அது
ஓ எனக்கு சரியா தெரிலக்கா நா அந்தளவுக்கு அத மாரியெல்லா வெளியிலேயே போனதுல்ல க்கா ந போனா எப்பயாவது பீச்சுக்கு படம் பாக்க அ கோவிலுக்கு அது மாரி தா வேற எங்கேயு அதுமாரில்லா போனது இல்லக்கா
இப்ப தெரியாது
ஆஹ் ஆமாக்கா பசங்கள கூட்டிட்டு வேணா போலா கொஞ்ச வள துக்கு அப்
அதுதா சொல்றே பசங்க வளந்ததுக்கு அப்புறோ கூட்டிட்டு போலான் கிடையாது உங்கள டார்ச்சர் பண்ணி அழச்சிட்டு போயிடுவாங்க ஸ்டார்டிங்ல நம்ம சும்மா நம்ம கு என்ன பிடிக்குமா அங்கதானே போவோ சினிமா ப இது க்கு பீச்சுக்கு இந்த மாரி போய்ட்டு வந்துடுவோ பச வளந்ததுகப்றோ அந்த மாரி தீம் பார்க்லா அவுங்க போவுணுன் தா ஆச சொல்லுவாங்க என்ன என்னல்லா ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கவே விடல எம் பச சங்க நா அழச்சிட்டு போயே ஆவ் நா சொல்ட்றே சண்டே அதுவுமா அவ்ளோ கூட்டமா இருக் ம் வேண்டா அப்டின் சொல்ட்றே கேக்கவே இல்லயே
ஆஹ் ஆனா இது வரைக்குங்க்கா நாங்க போனதே கெடயாது க்கா ஆஹ் என்ன நாஸிஸ் ல ஒர்க் பண்றப் ப்ப இயர்லி ஒன்ஸ் கொடைக்கானல் ஊட் ட்டி அது மேரி பெரிய பெரிய எடத்துக்ல்லா டூ டேஸ் ட்ரிப்பு கூடிட் போவாங்க கா எங்க வீட்ல அலோ பண்ண மாட் ங்க ரெண் நாள் வெளில தங்றதுக்குலா எனக்குமே வெள்ல தங்றதுக்குலா பயமாதா இருக் கு செரின்ட்டு நா போனதே கெடயாதுக்கா அப்ப பசங்கல்லா நல்லா ஜாலியா என்ஜாய் வந்ட்டு அனுப்புடுவாங்க நாம் நாங்கல்லா அப்டி போனாதா எங்க வீட் வீட்ல எல்லா அவ்ளோ காசு செலவு பண்ணிலா போம் போ முடியாதுக்கா ம் ம் அப்பறோ மேரேஜ் ஆயு எங்கியுமே போல ஆஹ் ஸ்டாட்டிங்ல மேரேஜ்கு முன்னாடி வரையு ஜாயின்ட் ஃபேமிலியா தா இருந்தோ அதுகப்றோ சின்ன மனஸ்தாபோ
இல்ல உங்க அம்மா வீட்ல சொல்றே
அதாங்கா எங்க வீட்ல தா சொல்றே நாங்க எல்லாருமே பெரிப்பா சித்தப்பா பசங்க பெரியபான்ட்டு எல்லாரு ஒன்னாதா இருந்தோ ஆனா தனி தனியா வீடு இருக்கு மத்தது இந்த ஃபங்க்ஷன் டைம்னா எல்லாரு ஒன்னா ஒரே வீட்ல செலிப்ரேட் பண்றது அப்டி இருந்தோ
ம் ம்
அப்றோ ஒரு சி ன்ன மனக் கஷ்டோ அதனால எல்லாருமே அவுங்கவுங்க வீட்லே அவுங்கவுங்க இத பாத்துக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்றோ இப்ப இப்பல்லா ரொம்ப டச்சு விட்டுட்டுக்கா என்னன்னா என்னா தேவப்படுறப்ப மட்டு பேசிக்குறது ஆ எல்லாருமே எல்லாரு கல்யாணாயி அவுங்கவுங்க ஃபேமிலி அப்டி போயிடுச்சி
நாங்களு இப்டிதா இருந்தோ ரொம்ப ஒரு ஒரு இந்த மாதிரி மேரேஜுக்கு முன்னாடி எதாது ஒரு படத்துக்கு போணுனாலே ஒரு இருவது முப் ப்பது பேர் போவோ
ஆ சூப்
ஜாலியா இருக்கு இல்ல பொண்ணு பொம்ப்ளே புள்ளைங்கே ஒரு அஞ்சாறு புள்ளைங்க இருக்குங்க எல்லா அவுங்க இப்ப எங்கம்மா செட்டுனா அவுங்க ஒரு சைடு செட்டுங்க அவுங்க நாத்துனாரு எங்கத்த எல்லாரு ஒர் ரு சைடு செட்டா இர்ப்பாங்க எல்ல லேடிஸ் மட் டு தா போவாங்க ஜென் ஸுலா படத்துக் வரமாட்டாங்க எங்க கூட அவுங்க வேன்னா தனியா போவாங்க பசங்க சின்ன பிள்ளைங்க லேடிஸு இங்க முட்டு தா போவாங்க
ம்
அப்படிலா போவோ இப்ப பாத்தீங்கன்னா நாலு பேரு போய்ட்டு வரவே நமக்கு பட்ஜட்
ஆமாக்கா பட்ஜெட்டு தாங்கா எல்லாருமே வெ எங்கியா வெள்ல போனா காசு எடுக்கவே எல்லாரு பயப் பட்றாங்க வேலவாசியு அப்பிடிதாங்க்கா விக்குது பயங்கரமா ஒன்னுல்ல இப்ப ரீசன் டா அன்னிக்கு மெரினா பீச்சுக்கு போனோங்கா ரொம்ப தம்பி கேட்டுட்டே இருந்தான் டு
ம்
ளில இருவத்தஞ்சுருவாய்க்கு பானிபுரி வாங்கி சாப்ட்ருவோ அங்க அறுவத்தஞ்சு ருவாக்கா நா சாப்ட்டுட்டே வேற அதுக் ப்றோ தெரியுது ரேட்டு ஏன்டா வாங்குணோனு போயிடுச்சு கம்னு வெளில வந்தாது ஏதது சாப்பிட்ருக்கலான்னு அஹ் பயங்கரமா ப்பே எடத்துக்கு தகுந்த மாரி வெலயே ஆமாங்க்கா மெ ரினால அறுபத்தஞ்ச்ரூவா ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாமே அறுவது ரூவாய்க்கு மேலதான்கா அறுவதுரூவாக்கி கம்மியா அங்க ஒண்ணுமே இல்ல
உம் ம்ம் இப்போ கூட ஏத்திருக்காங்களோ என்னவோ தெரில நாங்கானா மெரினா பீச் ஒருதடவ வந்தோ
ஆஹ்
ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க்கும்போது மெரினா பீச் வந் தோ அங்கான யாரு பானிபூரி காரம்னா யாரு சாப்ட் ல அங்க மீன்ல்லா போட்டுட்ருந்தாங்க
மீனு பாக்கவே முடியலக்கா அஹ் அது அதிகமா இந்த கடதா ஓ அ அதனால இருக்
ஆஹ் நீங்க போனது மீன்பிடி தடைகாலோ இப்பதானே ரிலீப் ரிலீஸ் பண்ற பண்ணியிருக்காங்க முடிஞ்சிருக்காது
அப்டியா எனக்கு தெரில
இப்பதா இந்த தூத்துக்குடி இதுல இருந்து து பூஜ பண்ணி மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு போனாங்க ஆஹ் மீனவர்கள் அப்டின்னு சொல்லி போட்டுந்தாங்களே
ஆஹ் ஆஹ் எங்க நியூஸ்ல்லா பாக்கறதே கிடையாதுக்கா அதா உடனே அவாய்ட்
நாங்க இங்க பூம்புகார் போவோ பசங்க லீவ் விட்டுருந்துச்சுல ஆனா போனா வந்து மீன் கேக்குங்க புள்ளைங்க இப்ப அந்த டைமிங்க்ல போனுன்ன வெச்சுக்கோங்களே மீன்பிடி தடைக் அந்த டைமிங்ல போனும்னா மீன் வெலைல்லா கூட போடுவாங்க ஒரு இதுவே வந்து நூரூவா அப்டில்லா சொல்லுவாங்க இதே நார்மலா மீன்ல கிடைக்கிற டைத்துக்கு போனீங்கன்னு வெச்சுக்கோங்களே ஒரு பீஸே இருவதுரூவாதா கொடுக் ப்பாங்க ஆஹ் அதனால வந்து அது போறது மெய்னா குளிச்சிட்டு அந்த மீன சாப்டதா எல்லா வரங்
வருவாங்க ஆமாக்கா நானு கேள்விப்பட்டிருக்காங்க பூமூகார்ல அப்படிதான்ட்டு இதுவரையு வெளியில போய் நான்வெஜ்ஜே சாப் சாப்டது கெடையாதுக்கா எங்க அம்மா சமைச்சா நா சமைச்சா வீட்டு்ல சமைச்சாதா அது மாதி நான்வெஜ் மட்டு யார் வீட் லயு நா போய் சாப்ட மாட்டே வெளிலியு சாப்ட மாட்
உம்
அது ஒரு மாரி மைண்ட்ல செட் ஆயிடுச்சு என்ன ரீசன்னு தெரியல
நா நா அந்த நாலு வருஷம் சாப்டாம இருந்ததுனால போம்போதெல்லா நா பாத்துட்டு வேடிக்க பாத்துட்டு ட்டு வந்துருவ ஏதாவது பொட்டேட்டோ இது இருக்கு இல்லயா பிரிங் பொட்டேட்டோ அது இது ஏதாவது வாங்கி சாப் சாப்ட்டுட்டு நா வந்துருவே இங்க எல்லா சாப்ட்டுட்டே இருப்பாங்க நா பாத்துட்டு இப்ப ஆனா இன்னு இன்னு போல சாப்பிட ஆரம்பிச்சு இந்த டீவில பாத்தோ மீன் பிடி தடைக்கலம்னு போட்டிருக்காங்க போட்ட ஆமா போனா வேஸ்ட் தா அந்த பிள்ளைங்க போய் அங்க வேணுன் சொல்லி அட பிடி ச்சு நிக்குங்க அவுங்க குதிர வெல யான வெல சொல்லுவாங்க ஒரு மீனு அப்பவ விக்காம இருந்த பிரச்சன கெடையாது நம்ம வேற ஏதாவது வாங்கி குடுத்து அழச்சிட்டு வந்து
ஆமா அவுங்களுக்கு இந்த டைம்ல நல்லா காச ஏத்தி வித்தா தான உண்டு
அ இது மாரி மீன்பிடி மீன் கெடைக்கிறதே பெருசு உள்ளார போகவே அளவு கெடையாது மீன் வக்கிறதே பெருசு இதுல நீங்க ரேட்டு வேர கேக் றீங்க அப்படிம்பாங்க காமிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க ங்கமா வர முடியாது ஒன்னொன்னு ஒன்னொன்னு கேட்டு அதனால வந்து போகவே இல்ல
ம் சரிங்கக்கா
ஃப்ரீ ஆகட்டு அதுக்கப்புறோ போவோ அப்படின் சொல்லிட்டு
ம் ஆமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மதா அவாய்ட் பண்ணிக்கணு போயிட்டு அப்புற நீங்க சொல்லு போல கஷ்டந்தா இங்க மெரினாலக்கா பயங்கரமா எல்லாத்தையு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பசங்க எல்லா கூட்டிட்டு போனா வெளியே வர மாட்டாங்க போல அங்கங்க வெளையாறதுக்கு பார்க் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த மூங்கில்லயே சோபா மாதிரி அது மாரி சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நல்லா இருக்குப்பா
ம் மூங்கில் சோபாலா நமக்கு நாங்க வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும்
ஆஹ்
அதெல்லாம் பாக்கல ஆனா நிறைய கடைங்க இருந்துச்சு
ஆஹ் இப்பதானக்கா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதே மாதிரி எல்லாம் உம் நானுமே ஒரு இப்பதான் பாக்குறேன் ஆஹ்
காகல்லாம் ரெடி பண்ணிட்டு போகல கல்யணத்துக்கு போனா அப்படியே மெரினா பீச் அங்க அவ்வளவு கடைங்க இருக் குனே எனக்கு தெரியாது
ந்த மாதிரி கட காசுமா ஸ்நாக்ஸ் இந்த விளையா
இல்லையே விளையாட்டு ஜாம பேக்ஸு பேகு நிறைய கடை போட்டிருந்தாங்க நம்ம லேடிஸ் ஆமா நிறைய பேக்ஸு கடைல்லாம் இருந்துச்சு இந்த வளையல் மணி இதுல்லாம் நிறைய கடைங்க இருந்துச்சு நம்ம கடத்
ஓ நீங்க என்ட்ரன்ஸ்ல போயிருப்பீங்கு நினைக்கிறே ங்கா ஆமா ஆமா அங்க கேள்விப்பட்டுக்கன் நானும் ஒரு நாள் திரும்ப வரப்பதான் அட்ரன்ஸ் வழியா வெளியில வந்திருக்கேன் அங்க கட தான் இருக் கும் ஆனா இதுக்கு இப்ப நாங்க வண் குடிய நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி அதான் பீச்சு தான் பத்து கிலோமீட்டருக்கு இருக்கேக்கா லாஸ்ட்டா போயிடுவோம் லாஸ்ட்டா போய் சும்மா அப்படியே இந்த மணல்லல ஏறி போயிறது பர்ஸ்ட்லல்லாம் இறங்கவே முடியல கூட்டம் பயங்கரமாவும் இருக்கும் அதுல நடந்து போகவும் முடியாது அஹ் நீங்க இப்ப சென்னைக்குத்து அடுத் டுத்தது எப்ப வருவீங்கக்கா
நாங்க எங்க வர்ரது இப்போ நா எப்போ வறதுன்னு தெரில. வர்ணு வருவோ. அங்க கூப்ட்டுட்டுதா இருக் காங்க.
இங்க சொந்தக்காரங்களா இருக் காங்களாக்கா?
அம்மா வீட்டு செய்டு எங்க அண்ண ஒருத்தவுங்க இருக்காங்க. இவுங்க சைடு சின்னா மாமியாரு ஒருத்தவங்க அங்க இருக்காங்க.
ஆஹ்
ஆஹ் வ அவங்க மேரேஜ் க்கு தா வந்த ஹ அண்ணனோடது வீடு இப்ப பாப்பாவுக்கு காது குத்துக்கு பெரிய பாப்பா வயசுக்கு வந்துச்சு சின்ன பாப்பாவுக்கு காது குத்து ரெண்டுத்தையு சேத்து வச்சாங்க அவுங்க அண்ண பசங்க அதுக்கு ஒருத்தடவ வணு அதுக்கு வந்து ரொம்ப வெளில எங்கயு போல தீநகர் போய் அந்த இத பாத்துட்டு கெழக்குதெருவ பாத்துட்டு வந்துட்டோ
ஆஹ் நெக்ஸ்ட் டைம் சென்னை வரப்ப சொல்லுங்கக்கா மீட் பண்லா
ஆஹ் கண்டிப்பா சொ சொல்றேமா சென்னைல ஏ ஃப்ரெண்டு இருக்கா மெய்னா ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அவளே கூப்டுட்ருக்கா அவ அபார்ட்மெண்ட் ஒன்னு வாங்கீருந்த அது கிரக பிரவேசத்துக் கூப்ட்டா
ஆஹ் வர்லால்லக்கா இதே மேரி ஒரு ஃபங்க்ஷன்னா வந்துட்டு போனா ஒ நம்ளுக்கு இதாருக்கு தனியா கெளம்பி வர முடியாது
அந் ஃபங்க்ஷன் டைம்ல நம்ம போய் அங்க செட் ஆகாது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நம்மளே நம்ம ஃப்ரெண்ட ரொம்ப நாள் கழிச் சே வாக்குரோ அவ நம்ம வந்திருக்கா சொல்லிட்டு அவ ஒர்க்கையு அவளால பாக் க்க முடியாது
கரெக்ட் நீங்க ரொம்ப கரெக்டா யோச் த்துகிறீங்க மெயின் எதவோ அதெல்லா கரெக்ட்
அதுதா நா அதுதா சொன்ன நா வந்த நா ஒரு நாளு ப் இப்ப இவுங்களுக்கு எதாது வேலை விஷ்யமா வர்றேன்னு வச்சுக்கோங்களே இவுங்க வேலைக்கு போய்டுவாங்க என்ன பாட்டய எங்க வீட்ல விட்டுடுவாங்க அவளுக்கு ரெண்டு பசங்க அந்த ஃப்ரெண்டு வீட்ல விட்டுட்டாங்கனா அவளுக்கு ரெண்டு பசங்க இருக் காங்க ஏ பசங்களு அவங்களு வெளாண்டுட் ருப்பாங்க நம்ம டைம்ஸ் ஸ்பென்ட் பண்ணலா நா அதுதா சொல்லிருக்க அவட்ட நா வந்து அவங்க கூட டைம் ஸ் ஸ்பென் பண்ற மாரி தா வருவ எல்லாரு வரும்போது வந்து நா என்ன அத சொல்லி அவ கிரகப்பிரவேச வெச்சே ரெண்டு வருசொ ஆயிட்டு
அதுக்கது ஆனா நா எதுக்கு சொல்ற நீங்க வந்து டைம்ஸ் பெண்ட் பண்றது பத்தி யோசிச்சீங்ளா நா எதுக்கு சொல்ற செரி வாய்ப்பு கெடைக்கிறப்ப போயிட்டு வந்து பாத்துட்டு வந்துட்டா அந்த பேச்சுக்கு எடொ இருக்காது வந்தே போயிட்ட அதுக்கப்ரொ ஒரு நாள் பேசிக்லா பாத்துக்லாங்கிற மாரி இப்ப வர வே முடியல பாத்தீங்ளா அதனால அந்த
கரெக்ட் தா இவுங்க கேக்க மாட்டாங்க ப்ரென்ட் ஓட கிரகப்பிரவேசத்துக்கு இங்கிருந்து போறங்க
அ நம்மளோட அது அவுங்களுக்கு புரியாது நம்ம ம் அக்கா நா கொஞ்சோ ஓப்பனாவே பேசுற ஃப்ரெண்டு ங்கற காட்டிலு இது மேரி வாய்ப்பு பயன்படுத்தி தா நம்ம ஜாலியா போயிட்டு வரலா சென்னைக்கு ஆ கொஞ்சோ தா போய்ட்டு வர்லா ஃப்ரெண்டு கிட் ட ஓவரா டைம் ஸ்பெண்ட் பண்லனாலு ஒரு போய் பாத்த மாரி இருக்கு நம்ம போயிட்டு வந்த மா ரி இருக்குல்ல ஏனா இப்போ ஃப்ரெண்டு சொந்தக்கா கூட பொறந்த அக்கா தங்கச்சி கூட நெனச்சி போறதில்ல எதோ ஃபங்க்ஷன் தலைய காட்ணு எது சொல்லிட கூடாதுங்கிறதுக்காக தா ப எல்லாருமே எல்லா ஃபங்ஷனுக்கு போற ங்கக்கா ம் ஆமா ம் நீங்க என்ன சாப்பிட்டீங்கக்கா காலைல ஆ
காலைல இன்னு சாப்புல்ல இனி தா பூரி வெச்சிருக்க இன்மேதா சாப்புன்னு சாப்டுட்டு கூப்புற